ஆ ஹலோ வணக்கம் நண்பரே ஆ ஆ கேக்குது தோழரே நா பேசுற்து கேக்குதுங்ளா ஆ அது ஒன்னு ப்ரச்சன இல்ல தோழரே ஒரு சில நேரோ அந்த மாதிரி தா வரு
அப்படிங்ளா சரி ஓகேங்க தோழரே எப் போ வந்து என்ன தலைப்ப பத்தி பேச போறோ அப்டின்னா போ பயணம் பத்தி பேச போறோ ஆ நீங்க இது வரைக்கு வந்துட்டு பயணம் செஞ்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த ய அத அனுபவம் இருந்தா சொல்லுங்க தோழரே
கண்டிப்பா கண்டிப்பா நா வந்து பயணங்கள் அப்டின்னா பெருமளவுக்கு வட மாநிலங்களோ இல்ல அந் அந்த மாதிரி பயணங்கள் போனதில்ல இருந்தாலு வந்து சுட் சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி வேனா போ பயணங்கள் போய்ருப்பே அத பத்தி பேச்லா அப்டின்னா அ கொடைக்கானல் ஒரு ஒரு ஐந்து வருடங்களுக் முன்னாடி இருக்கு அப்டி சொல்ட்டு ஒர் தோராயமா சொல்றே ஒரு பத்து பன்னிரெண்டு பேரோட கொடைக்கானல் சுற்றுலா போய்ருந்தோ அப்ப நாங்க எல்லாமே ஒரு சாய்ங்கால வேலையில குறிப்பா வந்து ஈவ்னிங்ல நம்ம கெளம்பி நைட் அப்டியேவ் மல ஏற்னா அப்டே ஃபு இந்த வியூவிங் நல்லார்க்குல அதாவ்து நம்ம அந்த சூரிய உதிக்க குடிய அந்த தருணமாஹ இருக்கு அப்டி சொல்ட்டு அந்த இரவு நேரங்கள்ல்ல போய்ருந்தோ ஒரு பன்னெண்டு பதிமூணு நபர்கள் மொத்தோ போம்போது அந்த ஒரு வேன் வே அதாவ்து ஒரு பெரிய கா இது மாதிரி வச்சி போவையில இடுவ அப்டே தூங்கிகிட்டு ஆ அப்டே போயிங்கிட்டா அப்ப காலைய்ல அப்டே வ்யூவிங்க அப்டியே பாக்கற்த ஒரு புகைப்படங்கள்லா எடுத்துட்டு அப்றாத் அனுப்பலாம் அங்கதா குளுரு அதாவ்து கொஞ்சோ காற்று அதிக்மா அடிக்கும்ல அப்ப அந்த மாதி இடத்துல அந்த அந்த குளிர தாங்க முடியாம இதாருக்கு அங்க காலைல தேனீர் ஒரு ஆ ஆனா அங்க தேநீர் விலை கொஞ்சோ அதிகோ அப்டின்னே சொல்லா இங்கே பச்சு இங்கனா நாம்ப போனப்ப இங்கவ் தேனிர்ல பத்ரூபா அப்டினா அங்க இருவது இருவத்தஞ்சிரூபா அந்த மாதிரி கொஞ்சோ டபுளாத்தா இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்னா பண்ணு அப்டின்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு புது விதமான அனுபவத்த குடுத்துச்சு அப்டினே சொல்லலா ஆ அதே போல அங்க முதலாவதா நாம வந்து கண்டுகளித்த ஒரு எடோ அப்டின்னா அது வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்டி சொல்லி சொல்றாங்க அந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி பாக்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்குது அந்த மழை தண்ணீர் வந்து என்னா அப்டின்னா அந்த மலைகளுக்கிடையே அ வரக்கூடிய அந்த நீராகப்பட்டது அப்டே அழகான முறையில் ஆ வெந்நீர் போட ஓர் ஒரு ஒரு நலா அது பேரு வெந்நீர் நீர்வீழ்ச்சி அப்டின் சொல்ட்டு அங்க இருக்கூடிய இருக்க மக்கள் சொல்றாங்க பக்கத்துல இருக்க கூடிய கடையாருகட்டு அப்பறோ அதே போல அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துலருக்கூடிய குரங்குகளாகட்டு அதெல்லா காணும் போதே அழகா இருந்த்ச்சு அப்டின்னு சொல்லலா கண்களுக்கு கெடச்சுச்சு அதே போல அந்த பறவைகளோட சத்தங்களே ஆகட்டு இது எல்லாமே ஒரு புதுவிதமான அனுபவங்கள் குறிப்பா நம்ம ஊர்கள்ல இந்த காகங்களாகட்டு குச்சித்து குருவிகளாகட்டு இவைகளோட அந்த அனுபவத்ததா நம்ம கேட்ருக்கோம புது புது பறவை இவைகள் எல்லா நமக்கு தெரியாது பாத்திருக்கவு மாட்டோ ஆனா அது போன்ற சுற்றுலா தலங்களையோ மலைவாசஸ்தலங்களையோ புதுப்பித புதுவிதமான ஒரு பறவைகளாகட்டு இவைகலெல்லா பாக்கும்போது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சிய குடுத்துச்சு அப்டின்னே சொல்லலா அப்டி போய்கிட்டுருக்கும் பயலே அப்டி கொஞ்சோ தூரோ போயிட்டு அது கடைசியா வந்து இறுதியா சென்ற எடோ என்ன அப்டின்னா அதுதா ஒரு தங்கு விடுதி ஒரு எடத்துல தங்கு விடுதி போட்டு அந்த அந்த காலைல எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாமே இதாயிட்டு அதுக்கப்றோ வந்து காலைல அது தங்கு விடுதில இருந்துட்டு நா ஜன்னல்ல அப்டி பாத்தா அப்டி ஜன்னல் பக்கத்துல இப்டி சும்மா பாத்துட்ருக்கேல நின்ட்ருக்கேல பாத்தா ஏதோ ஒரு உருவோ மாதிரி கருப்பா உருவம் மாதிரி நின்டுச்சு என்னான்னு சொல்ட்டு இப்டி ஜன்னல் தொறந்து பாத்தா காட்டெருமை அதெல்லா நமக்கு புது விதமான அனுபவோ தான ஏன்னா வந்து காட்டெருமைல்லா நம்ம நேர்ல பாத்தது இல்ல சாதார்ண எருமைதா நம்ம பாத்துட்டுருக்கோ தெனமு அது ஒரே மாதிரி தா இருக்குது ஆனா காட்டெருமை அப்டிங்கறதே கொஞ்சோ பெருசா இருக்குது பயங்கரமா இருக்குது இது போன்ற அனுபவம்லா ஒரு புதுவிதமான அனுபவத்த குடுத்துச்சுனே அப்டின்னே சொல்லலா ஆ அது பாதைய கூட இந்த மான்களாகட்டு மான்கள் எல்லா அவ்ளோக்கா இப் தெரியறதில்ல ஏன்னா எருமைகளாக ட்டு இந்த குதிரைகள் இவை இவைகளெல்லா வந்து அங்க சாதாரணமா சுத்துது அப்டின்னு சொல்லலா வீ வீ வீடுகளுக்கு அருகிலேலே வந்துருது அ ஆனா வந்து இந்த புலி இந்த சிங்கங்கள் இவைகள் எல்லா பெரும்பாலு வர்றதுல்ல அவைகல்லா பெரும் அடர்ந்த வன பகுதிகள்லதா இருக்குது அப்றோ யானைகளா இருக்கட்டும் இவைகள் வந்து கொஞ்சோ அப்பப்ப வருது போகுது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க சாதார்ண இடங்களெல்லா வரும் போகும் நம்ம வந்து எச்சரிக்கையா இருந்துக்கணு அப்டின்னு அங்க பக்கத்த இருக்குற நா விசாரிக்க மோது சொன்னாங்க இப்டி வந்து அனுபவங்கள் அப்டின் சொ ன்னோம்னா நெறைய இருக்குது அப்றோ அதே போல அந்த காலைல இது முடிச்சதுக்கப்றோ அப்றோ நா ஒவ்வொரு எடத்துக்கா போவே ஒவ்வொரு எடத்தா குறிப்பே வந்து அந்த கூ னா படையாகட்டு அப்றோ வந்து அங்க இருக்க பூங்காக்களா கிரீன் பூங்கா என்னன்னோ பைன் மரங்களா இருக்கட்டு மைன்மர காடுகளா இருக்கட்டு கட்டு அப்றோ இதே போல நெறையா சொல்லு என்ன என்ன இடங்கா இருக்குன்ன நெறைய ந அந்த இடத்தினோட பெயர்கள்லா நா போய் மறந்துட்டே ஏ சொல்லலா அப்ப அந்த ஒவ்வொரு எடத்துலயு ஒவ்வொரு அனுபவங்களா இருக்கட்டு அதுல வந்து புகைப்படங்களா கருக்கட்டு அப்புறோ அங்க உணவுகளா இருக்கட்டும் குறிப்பா வந்து இப்ப நம்பூர்கள் எல்லா வந்து இந்த பிளம்ஸ் அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த பழமெல்லா வெளையாது நம்பூர்ல இந்த காய்கறிகள் இந்த மாதிரி தா கெடக்கு ஆனா அங்கே வெளையக் கூடிய அந்த பிளம்ஸ்களாகட்டும் அப்றோ பேரிக்காய்களா கட்டு இல்ல கேரட்டுகளாகட்டு அவை ஒரு சு துவைகளாருக்கு அப்றோ வந்து அதனால நமக்கு நல்ல உடல் நலத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையு உடல் உற்சாகத்தையு குடுத்துச்சு அப்டின்னே சொல்லலா அ இப்டி சொல்லிக்கிட்டே இருக்கலா நீங்க வந்து அ உங்களுடைய அனுபவங்கள் எதவு சொல்ல விரும்புறீங்களா
கண்டிப்பா தோழரே இப்ப வந்து நீங்க சொல்லிர்தீங்க கொடைக்கானல் வந்து போயிர்ந்தோ அப்படின் சொல்லிட்ட நானு வந்து சென்ற மாதம் கொடைக்கானல் வந்து போய்ட்டு வந்துருந்தாம் அப்ப வந்து யாரு அப்டின்னா நானு என் கணவர் அதுக்கப்பறௌ வந்துட்டு எங்க அம்மா நாங்க மூணு பேரு தா போயிருந்தோ சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து எட்டு மணி நேரம் வந்து அத ஒரு பயணம் சோ நாங்க இதுவரைக்கு போன பயணத்திலியே வந்துட்டு நீண்ட தூர பயணம்னா அதுதா இது வரைக்கு நாங்க வந்து ஊட்டி வந்து போவோ நாங்க இருக்கக்கூடிய எடத்துல இந்து மூணு மணி நேரம் டிரராவல் அது கொஞ்சோ டூ வீலர்லயு நாங்க போய்ட்டு வந்துருவோ இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேர டிராவுலு எங்க அம்மாவு வந்துருந்தாங்க ப்டிங்கறதுனால நாங்க வந்து நாலு சக்கர வாகனத்துல தா நாங்க வந்து போனோ நீங்க சொன்ன மாரி வந்து நாங்க நைட் வந்து கெளம்னோ நாங்க மூணே மூணு பேரு தா நைட் வந்து கேமரோ கரெக் ட வீட்ல வந்து திடீர் நீங் அம்மாக் தோணதுதா சரி ரொம்ப வெப்பமா இருக்கு தாங்க முடியல போன மாசோ அப்டின் சொல்லிட்டு நம்ம வந்து போலா அப்டின்னாங்க சரினு என் கணவர் அப்பதா வேலைய விட்டு வந்தாரு டக்குன்னு டிஃபன் பாக்ஸ் அல்லா கழுவி வச்ட்டு வீட்டல்லா தொடச்சுட் கிம்பியாச்சு பதினோரு மணி பன்னெண்டு மணிங் போது ரோட்ல யாருமே கிடையாது நாங்க பாட்டுக்கு போயிட்ருக்றோ சரிநு ம கொஞ்ச தூரத்தலயே மலைய ஏற ஆரம்பிச்டோ அந்த ஸ்டாடிங் இதுலியே மலை ஏற ஆரம்பிச்சோ இதுல ஒரு எங்ளுக் கட்வான்டேஜான விஷ்யு என்ன அப்டின்னா வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ருக்காரு சோ அதனால வந்துட்டு எங்ளுக்குஸ் ஜேக்கு வந்து ப்ரச்ன இல்ல ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்னய் யாருக்குமே ஸ்டே கிடைக்கல ஸ்டேலா ரொம்பி ஊத்துது அவ் அந்தவ் அந்த வந்து ரோட்லியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தரகர்கள் மாரி நிப்பாங்க அவங்களுக்கு ஜ கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும் நம்ப வந்து ஸ்டே அவங்க மூலியமா எடுத்துக்கிட்டோ அப்டின்னா ஆனா வந்து பாத் சுய்ங்கனா அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்டின்ன ஷேர்ல இல்லைங்க எல்லாமே ரொம்பி வலியுதுங்க மே மாசம்ங்கறனால அப்டின்னாங்க அப்ற சரி என்னடா இப்டிஸ் சொல்றாங்களேன்ன சொல்லிட்டு அப்பற நா சரி இருங்க என்னோட தோழர் ஒருத்தர் வந்து தெரிஞ்சவர் இங்க கொடைக்கானல்லதா இருக்காரு அருலிட்ட கேட்டுப்பாப்போன் சொல்லி அப்ரே அரேன்ஜு பண்ணி இது பண்ணது இருந்தாலும் அவர் கொஞ்சு கமிஷன் வச்சி இது பண்ணாரு சரி பரவால்ல அப்டின் சொல்லி கிடைச்சதுனே இது பண்ணிக்கிட்டோம் அந்த ஸ்டேல இருந்து நாங்கம் மாடி அந்த ஒரு மாடி மாரி இருக்கு அந்த மாடில இருந்து பாக்கும்போது அவ்ளோ அழகா இருந்தது அந்த மலை யல் மலையில வந்து வீடு கட்டிர்க்காங்க ஒவ்வொரு வீடுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தனித்துவமா இருந்தது சில வீடுகள்லா எங்ளுக் பாச்சி பாக்கவே ஆச்சரியமா இருந்தது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னய் கீழ வந்து ஒரு ச்சர் மாரி இருந்தது அந்த சர்ச்சல அப்ப திருமணம் வேற நடந்து கொண்டிட்ருந்தது நடந்துட்டு அவங்க வந்து அந்த சர்ச்சல தான் அவங்க வீட்டுக்கு போய் அந்த விசேஷ பாட்டு எல்லா ஓடும் பாத் திங்ளா சினிமா பாடல்கள் அந்த பாட்டு ஓடுற சத்தம் அப்படி கேடக்குது அது தெரு ஃபுல்லா கேக்குது அப்படி ஒரு அது ஒரு நல்ல நினைவா இருந்ததுஸ் சாயங்கால வரைக்கி இருந்துட்டு வந்தோ இருந்தும் வந்து கொடை யாண எங்களுக்கு நேர்ந்த ஒரு விஷ்யம் அப்டின் வந்து பாத்தீங்கன்னா எக்கோ பாய்ண்ட்டுன் சொ சொல்லிட்டோ ஒரு இது இருந்தது அ அதுக்கு வந்து போலாம் அப்டின் சொல்லிட்டு இந்த வெள்ளி இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி நீர் வீ்ழ்ச்சியெல்லா நாங்க போம்போதே பாத்துட்டோ இரவு நேரத்துல எங்ளுக் கண்ணு தெரியல அந்த எட்டு மணி நேரத்துல திருப்பி நாங்க வர் ரம்போதுதா வந்து பாத்தோ எல்லார்மே நின்னு பாத்துட்ருந்தாங்க எங்களுக் நின்னு பாக்கறக் கலவுக்கல்லா டைம் இல்ல ஏனா நா வந்து சீக்கிரக் கீழ யறங்கி ஆகனு எங்க ஊருக் வந்த் ஆகணு அப்படிங்கிற ஒரு அவசரத்துல வந்து நாங்க வந்துட்டோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்கோ பாய்ண்ட் அப்டின் சொல்லிட்டோத் பாய்ண்ட் ருந்தது அந்த எடத்துல வந்து காரே வந்து போறது ரொம்ப ச சிரமபட்டுச்சு இதே இருசக்கர வாகணம் அப்டின்னா அது ஒத்தையடிப்பாத மாரிதா இருந்தது காட்டுக்குள்ள சேரின்னு சொல்லி தா நாங்க போனோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னு ஒரு அர கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்கோ பாயிண்ட் மாதிரி இருக்குறது வந்துரு ஆனா காட்டுத்தீ அ-திடுதிப் புன்னு ஒரு சின்ன தீயா வந்து பரவ ஆரம்பிச்சது அந்த வெயிலுக்கு காத்து அடிக்க அடிக்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு நாங்க எங்க வண்டி மட்டும் தா முன்னாடி நின்னுட்டு இருக்கு. பின்னாடியு எந்த வாகனமும் இல்ல. அதுக்கப்புறோ எங்க அம்மாவும் சொல்லி டாங்க வேண்டா, நம்ம வந்து இதுக்கு அந்த பக்கோ போனம்னா. அவ்ளோதா எக்கோ பாயிண்ட் ஆனா அங்கேயு மனுஷங்க இருக்காங்க. அங்க அங்க வியூ பாக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா வந்து நம்ப அங்க போயிட்டோம்னா ரிட்டர்ன் வர்றது வந்து சாதார்ணமான விஷ்யோ கெடையாது. சோ அதனால எங்க அம்மா என்ன சொல்றாங்க, வேனா வேண்டாம்பா, இதுக்கப்றோ நம்ம போ வேண்டா ஏன்னா இதுக்கப்பறோ நம்ம நின்னுடோம் போது, அங்க போனா ஏதாவ்து தவறுதலா நடக்கு சோ அத்னால வந்து வேண்டா நம்ம சேஃப்டி தா முக்கியோ. இதையும் மீறி நம்ம வந்து, ரசிச்சு பாக்க வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சோ நேரோ அந்த காட்டு தீவே வந்து எல்லோ வீடியோவு எங்க அம்மா எங்க கணவரும் சரி வீடியோல எடுத் சொன்னாங்க சோ அந்த மாதிரி ஒரு அனு அனுபவம் வந்து நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாமா அதுல வந்து நாங்க எதையோ பாக்க போய், ஆனா எதையோ ஒண்ணு வந்து பாத்துட்டு வந்தோ. காட்டுத்தீ வந்து பாத்தீங்கன்னா மலமல மலன் பரவிட்டு வந்துச்சு. அதுதா எங்களுக்கு வந்து, ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா காத்துக்கும் ஒரு பத்து நிமிஷோ நாங்க அங்க நின்னுட்டு இருந்தோம் நல்லா சுத் திருக்கிற இடமெல்லா வந்து இத ஆயிடுச்சு. அங்க மேல வந்து பாத்தீங்கன்னா, சில வீடுகள் எல்லாமே இருந்தது அப்ப வந்து பாத் தீங்கன்னா அந்த வீடுகளுக்குமே வந்துட்டு கொஞ்சோ அந் காட்டு தீ வரவு அங்க வாழை மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நெறைய இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பகுதியில, அப்ப வந்து அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அத அணக்கிறதுக்கு காட்டுத்தீ அணக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா அத அணைக்க முடியல ரொம்ப ஒரு இதா இருந்தது. சோ அதனால வந்துட்டு அந்த இது மட்டும் தான் நாங்க அங்க ஃபேஸ் பண்ணோ பெருசா நாங்க எதுவுமே பாக்கவு முடியல. அப்றோ சேரி அப்டின்னு சொல் சொல்லிட்டு நாங்க வந்துட்டோ ஆனா தங்கலா அப்டிங்கற மாரி ஒரு இதோட தா நாங்க போனது ஆனா நாயிற்றுக்கெழமையு வந்து பாத் நாங்க திருப்பி வந்துட்டோ ஒரு பத்து மணி அந்த மாதிரி சமயத்திலியே. ஆமா தோழரே. இது எங்ளுக்கு இது வந்து ஒரு பெரிய நல்ல இதாவே இருந்துச்சு. சேரி இன்னொரு வாட்டி வந்து போயிக்கலா அப்டிங்குற மாதிரி நாங்க வந்து வந்துட்டோ ஆமா தோழரே, இது தவற்றும் உங்களுக்கு வேற ஏதாவ்து அனுபவங்கள்.
வேற சொல்லிக்குடும் அனுபவோ நெறைய இருக்குது, இருந்தாலு கூட அ-நம்ம இந்த உரையாடலுக்கான நேரமும் கடந்து போய்கிட்டு தான இருக்குது. ஆ அப்டி பாக்கும்போது அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே எனக்கு நல்ல ஒரு சுவாரிசியத்தையுநல்ல ஒரு உற்சாகத்தையு குடுத்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த உர வந்து அ-கண்டிப்பா நானும் எனக்கு தெரிஞ்ச அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்றதுல, எனக்கு நல்ல மன மகிழ்ச்சியும், நல்ல மன ஆன-ஆனந்தத்தையு குடுத்துச்சு. அப்டின் சொல்ட்டு ஆ நா சொல்றேன், நீங்களும் கண்டிப்பா அழகான முடிவு சொல்லிருந்தீங்க. இந்த உரையாடல் வந்து மிக அழ அஹஹா மிக அழகாக போயிருந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அப்டி பாக்கும்போது, இந்-இந்த உரையாடல வந்து நம்ம முடிச்சக்கலாம்னு சொல்லிட்டு நா நெனக்கிறேன் நண்பரே.
கண்டிப்பா தோழரே இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க.
க-கண்டிப்
நன்றிங்க நன்றி. ம்